வணக்கம்மா
வணக்கோம்மா என்ன ட்யட்டா பேசுறிங்க
ஆமாங்க நா வேல தேடி அலைஞ்சிட் இருக்கே இந்த வயசில
அப்டிங்ளா
ஆமாங்க நாப்பது வயசுக்கு மேல வேல தேடி அலைய வேண்டிய நெலமையா ஆயிட்டு
அப்டிங்ளா நீங்க வேல தேடுறீங்க நா வீடு தேடுறேங்க எல்லாருக்கு ஒரு தேடல் இருக்குது பாருங்க வாழ்க்கைல
ஆமாங்க வாழ்க்கையினாலே தேடல் தான தேடல் இல்லனா அப்புறோ மனிதன் எங்க இந்த அடுத்த கட்டத்துக்கு போறது
ஆமாங்க நா வேணா எனக்கு தெரிஞ்ச பள்ளி கூடோ ஒண்ணு இருக்கு அங்க சொல்லட்டுமா உங்களுக்கு
தெரிஞ்ச பள்ளிக்கூடமாங்க தூரமாங்க எப்டி பக்கமா
கொஞ்சோ நடந்து போற மாதிரி தா இருக்கு பரவாயில்லைங்ளா உங்களுக்கு
ம் பரவாயில்லைங்க சொல்லுங்க ம் பாக்கலா எங்க வீட்ல அவரு வந்து பிஸ்னஸ் பண்றே சொல்லி என்ன இன்சிஸ் பண்ணிட் இருக்காரு
அப்டிங்ளா அதுவு நல்ல முயற்சி தானங்க
நல்ல முயற்சிதாங்க ஆனா மொதல் போட்டு வரலன்னா லாஸ் ஆய்டுல்ல அதா யோஸ்சிட்டிருக்கே
அதெல்லா நல்லதே நடக்கு நீங்க கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு உங்க வீட்டுக்காரர் பேச்ச கேட்டு தொழில் தொடங்குங்க
தொழில் தொடங்கனுனு ஆசையாதாங்க இருக்கு நமக்கு ஆனா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோதான இப்போ பொறுப்பு ஜாஸ்தி அதுல பணோ வந்துருக்கு நம்மள நம்பி அதுல திருப் பி எடுக்கணுன்ற ட்ரெஸ்ஸு
ஏங்க உங்களுக்கு துணையா உங்க வீட்டுக்காரர் இருக் காரு அப்றோ ஏங்க நீங்க பயப்பட்றீங்க
அவரு ஒன்னு சொல்ல மாட்டாருனு வெச்சுக்கோங்களே ஒன்னு பிரச்சன இல்ல வந்து ட்ரை பண்ணி வரலனாலு எதூ ஒன்னு சொல்ல மாட்டாங்க இருந்தாலு நமக்கு கொஞ்சோ யோசனையா இருக்கு பணலாமா இல்ல பெசாம அந்த கடய வாடைக் விட்ரலாமா ஸ்ரெஸ் எடுக்கறதுக் ஏ ரெஸ்க் எடு க்கணு அப்டின்ட்டு
ஏங்க ரிஸ்க் எடுத்தாதாங்க வாழ்க்கைல முன்னேற முடியு நீங்களே இப்டி சொன்னா எப்டிங்க
ம் ம் கரக்டா சொல்றீங்க ஆனா இப்ப எவ்ளோ பேரு ஒரு பத்து பேர் தொழித்தோங்கனா இல்ல ஒருத்த ரெண்டு பேருக்கு தா சக்சஸ் ஆகுது
அந்த ஒருத்தர் ரெண்டு பேர்ல நீங்களு ஒருத்தரா இருக்கலா இல்லீங்களா
ஆமாங்க அது கரெக்ட் தா நீங்க சொல்றது அப்டி நெனச்சிதான அந்த மீதி எட்டு பேரு அவங்க வாழ்க்கைய தொழச்சிருப்பாங்க
ஆமாங்க அப்றோ நீங்க புதுசா வீடு இன்னு ஒரு பெரிய வீடு வாங்கலா இன்னுஒரு பெரிய கார் வாங்கலா உங்க தெருவுல இருக்க எல்லா வீடுகளையு நீ ங்ளே வாங்கிடலாங்க
இல்லைங்க போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்க
என்னங்க இப்டி சொல்லிட்டீங்க
இருக்கறத வெச்சு இப்ப வாழனுமே தவிர பறக்கறதுக்கு ஆசைப்படக் கூடாதுங்
அப்டி நீங்க ஏ நெனைக்கிறீங்க
இல்லைங்க எனக்கு பயமே சக்சஸ் ஆயிடுமோன்னு தாங்க பயமா இருக்கு
ஏங்க சக்சஸ் ஆயிடுமோனு நெனச்சு கவலப்படுறீங்க
ஆ ஆயிடுச்சு ன்னா அப்ப டைம் இருக்காதுங்க அதுலயே நம்ம கவன செலுத்த வேண்ட மேல மேல அதுலயே ஏதோ போயிடு அப்ப நம்ம ரிலாக்ஸா இருக்குற இந்த லைஃப் பொய்டுமேங்க
அப்புடியெல்லா நீங்க கவலப்படாதீங்க வேணா என்னயு கூட பார்ட்னரா சேத்துக்கோங்க நானு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவல்லங்க
அப்டி சொல்றீங்ளாங
ஆமாங்க இப்புடி ஒரு உயிர் தோழிய வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு கவல பட்றீங்க
சேரி அப்ப நல்ல நாள் பாத்து ஆரமிச்சலான்ரிங்க
ஆமாங்க நீங்க எல்லா பொறுப்பையு ஏங்கிட்ட ஒப்படச்சிட்டு நீங்க வீட்ல இருங்க நிம்மதயா நா எல்லாமே பாத்துக்குறங்க உங்களுக்காக
அடடே இன்பத்தேன் வந்து பாயுது காதி நீலே
ஆமாங்க
சேரி பா
என்னக்கி தொடங்கலான் இர்க்கீங்க
சீக்கிரமா தொடங்கிற்றங்க அமௌண்ட்ல்லா என்ன ஆவுதுன் பாத்துட்டு டிவைடட் ஃபை டூ போட்டு
அ
நீங்க ஒங்க பங்க எடுத்துட்டு வந்துருங்க நானு ஏ பங்க எடுத்துட் வந்துட்ற
ஏங்க பங்கல்லா இல்லங்க நா ஒரு ஸ்லீப்பிங் பாட்னர் மாதுரி
என்னங்க பங் ஆட்டோலா இல்யா
நா பங்கு போட மாட்டங்க லாபத்த மட்டு எடுப்பே
ஓ லாபத்துல மட்டு எடுப்பீங்ளாங்க
ஆமாங்க
நீங்க மூட்ட பூச்சி மாதுரிங்ளாங்க
ஆ ஏங்க நா எல்லா வேலயு இழுத்து போட்டு செய்யுறல்லங்க உங்களுக்காக
என்ன வேல என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியுமாங்க உங்களுக்கு
அட எந்த பிஸ்னஸ் இருக்கட்டுங்க உங்களுக்காக நா முன்னாடி நிக்கிற
டியுமா மொதல்ல என்ன பிஸ்னஸ்னனு கேக்காம்லே நீங்க பாட்டுக்கு என்னால முடியு எல்லா வேலயு இழ்த்து போட்டு செய்றேன்றீங்க
அதல்லா பரவால்லங்க நா சமாளிச்சுடுவங்க
சேரி அப்ப நீங்க நாளைக் வரும்போது வேலய ஆரம்பிக்கும்போது ஒரு பாண்டு ஒரு மம்ட்டியு எடுத்துட் வந்துருங்க
ஏங்க
கொளுத்து வேலதாங்க
என்னங்க என்ன இப்புடி ஏமாத்திட்டீங்ளேங்க
இல்லங்க கொளுத்து வேலைக்கு தாங்க பிஸ்னஸ் புதுசா ஆரம்மிக்க போறோ நீங்க வேற வந்து எல்லா வேலையு நானே பாத்துக்குறேன்ட்டீங்க எனக்கு என்ன இனி
அப்புடியா ஐயோ இந்த வேலைக்கில்லா என்னால முடியாதுங்க
பத்தீங்ளா அதுக்குதா என்னன்னு தெரியாம ஆழ தெரியாம கால உடாதனு அந்த காலத்
நா நெனச்ச நீங்க எதாது ஒரு நல்ல தொழில் தொடவீங்க அதுல நம்ப ஒரு ஸ்லீப்பிங் பாட்னரா சேந்துக்லா நெனச்சங்க
நீங்க அங்யே ஸ்லீப் பண்ணுங்க வீட்லே ஸ்லீப் பண்ணுங்க எதுக்கு இங்க வந்து ஸ்லீப் பண்ணு
என்ன இருந்தாலு ஒரு உதவிக்கர தானங்க
ஆமாங்க ஆமாங்க ஆரமிக்கும்போது நா கண்டிப்பா சொல்றேங்க
அப்புடிங்ளா
அண்ண எங்க அண்ணன் பைய கூட இது டிரைவிங் க்ளாஸ் போயிட்ருக்கன்ணா அவன் டிரைவிங் கத்துக்க போறான்னா செரி கத்துக்கடான்ன நீங்களு சொல்லிட்ருந்தீங்ளே போறீங்ளா
நா இனிமேல் தாங்க தொடங்கனு
தொடங்கிக்கோங்க இல்லன்னா சின்னதா ஒரு வண்டி ஒண்ணு வாங்கிக்கோங்க இவி வண்டி டூ வீலரு ஈஸியா ஓட்டுறதுக்கு ஏத்த மாதிரி
அதுக்கே ஒரு ஆளு போட்டுக்கனா கூட நல்லா இருக்கு நா இப்ப நினைக்கிறேங்க பிக் அண்ட் டிராப் மாரி ஆமாங்க
ஏங்க உங்க ஹைட்டுக்கேத்த மாரி பாத்து சின்னதா அழகா ஒண்ணு வாங்கிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுங்க
ஆமாங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆட்டோல தினமு போயிட்டு வர முடியல
இதுன்னா நீங்க வீட்லயே சார்ஜ் போட்டுக்கலா அழகா ஒண்ணு வந்து இருக்காது பெருசா
எவ்வளோ ஆகுதுங்க ஈ வண்டி தோராயமா
ஒன் ஆ ஆகுங்க நீங்க என்ன மாறி வண்டி வாங்குறீங்கன்றத பொறுத்துதா ஆனா உங்களுக்கு செலவு இருக்காதுங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா பெருசா
அப்டின்றீங்களா ஒரு அம்பதுக்குள்ள வருமாங்க
நா வந்துரு வந்துரு அம்பது எல்லா அவ்ளவுல்லா போ தேவல அதுக்குள்ளேயே வந்துரு சின்ன வண்டி எல்லா இருல்லல வாங்கிட்டுலா பாத்து
ஆ அப்டியா ஆனா எனக்கு ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் கிளாஸ் எடுக்குறீங்களா ஓட்டுறதுக்கு
அது என்ன அது ஈஸிங்க நா வந்து எடுத்து குடுக்குறே உங்களுக்கு
அப்டிங்களா
வாங்குறது வாங்குறீங்க ஈவி கார வாங்கிருங்க பேசாம
ஈவி கார் ஈவி கார் வாங்கன்னா எங்க வீட்டுக்காரு தா ஓட்டுவாரு நா எங்கருந்து ஓட்ட முடியு
ஏங்க ரெண்டு வண்டி வச்சிருக்காருல்ல அவரு அந்த வண்டி எடுத்துட்டு போறாரு நீங்க இந்த வண்டி வச்சுக்கோங்க
அப்டின்றீங்களா நா நெனைச்சே இந்த வண்டிய வித்துட்டுதா ஈவி வாங்கலாம்னு நேனைச்சே
இப்ப இது இ நம்ம வித்தா என்ன ரேட் வருதுங்க
வித் நாங்க வாங்கு போது ஆறு லட்சம் இப்போ வித்தா ஒரு ரெண்டுறை போகு
ரெண்டரைக்கு போகுதா எவ்வளவு வருஷங்க ஆகுது வாங்கி வண்டி
ஒரு நாலு வருஷ இருக்குங்க
நாலு வருஷம் தா ஆகுதுங்களா அதுக்குள்ள இவ்வளோ ரேட்டு் குறஞ்சிருதுங்களாங்க
ஆமாங்க
அட கடவுளே ம்
ம் யாரு வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அது நொட்டா இது நொல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப எல்லாரு எலக்ட்ரிக் வண்டி தாங்க வாங்குறேன்றாங்க
ஆமா ஆமா அது இப்போ இதுல ட்ரெண்டிங்ல இருக்கு ஆ ஆமா நம்ம பிரதமர் வேற அதுதா இன்ன இது பண்றாரு இந்தியா ஃபுல்லா நல்லா ஓடுது அது இல்லாம கம்மிய ஆகுது நமக்கு ஃபியூவல் காஸ்ட்டு நல்லா இதாகுது
ஆமாங்க
அது இல்லாம மெயின்டெனன்ஸ் வேற இல்லங்க அதுல சர்வீஸ் பண்ண தேவல அந்த வண்டி
அப்டிங்களா
ஆமா எதுவுமே இல்லேங்களா அதுல என்ன வேலை இருக்கு என்ன ஊ இஞ்சின் போட்டு அந்த மாதிரா எதுவுமே இல்லேயே ஒண்ணுமே இல்லங்க செலவே கிடையாது இவே வேண்டியல
அப்போ ஒரு தட வாங்கிட்டா செலவே வராதுன்றீங்க
ஆமா சலவே வராது லைஃபக்கு அப்டியே இருக்கோங்க எதுவுமே கிடையாது
இப்ப நம்ம மாசம் மாசம் சர்வீஸ் விடுறோமே அத விட தேவல இல்ல அப்டிங்களா
அது மட்டுதா வேல அது கூட நம்மளே பண்ணிக்கலா
ஓஹோ சேரிங்க சேரிங்க நீங்க ஒரு நாளைக்கு வாங்க பாக்கலா போயி நம்ம ரெண்டு பேரு
கண்டிப்பா போயி பாக்கலா நெறைய இடத்துல கொட்டேஷன் வாங்கனா தா தெரியு எங்கே கம்மியா இருக்குன்னு வாங்கறதுக்கு
ஓ இதெல்லா வேற இருக்கா எனக்கு இத பத்தில்லா தெரியாது நீங்க கூட வந்தீங்கனா கொஞ்ச நல்லா இருக் கு நா நெனைக்கறே
உம் கண்டிப்பா சொல்லுங்க எப்போன்ட்டு நாகூட வேறே நம்ம பாப்போ வண்டியை
அடுத்த வாரம் போல ஃப்ரீயா இருப்பீங்களா
ஆ அடுத்த வாரோ ஃப்ரீயா தாங்க இருப்பே வீட்டு வேலல்லா கொஞ்ச முடுஞ்சிடுனு நெனைக்கிறே எல்லா முடிஞ்சிடு ஆமா எப்போன்னு சொல்லுங்க ஃப்ரீயிட்டு நானு சொல்றே
அப்ப அடுத்த வாரோ ஞாயித்துக்கெழம போல போலாங்க
ஆ கண்டிப்பா போலா உங்ளுக்கு பார்கிங் இடோல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏனா ரெண்டு வாட்டிக்கு பார்கிங் கு டுக்க மாட்டாங்கல்ல சில இடத்துல
ஆமாங்க அப்றோ இதுக்கு சார்ஜிங்ல்லா எப்டிங்க
சார்ஜிங்லா நீங்க கீழே பிளக் பாயிண்ட் பார்கிங் ஏரியால வெச்சு போட்டுக்ணு இல்லைன்னா உங்க வீடு கீழ கிரௌண்டுனா நீங்க வீட்டுக்குள்ளயே போட்டுக்கலா பாயிண்ட் மட்டு கொஞ்ச பெரிய பாயிண்ட்டா அந்த ஆ அவன்ல்லா போடுவோல அ அந்த மாரி கொஞ்ச பெரிய மண்ட உள்ள ப்ளக் பாயிண்ட் இதா இருக்கணு அவ்ளோதா
ஓஹோ அதுக் தனியா செலவாகுங்களா
அதெல்லா ஒண்ணு செலவாதுங்க நார்மல் பாயிண்ட் தாங்க பெரிய ஹோல்டர் இருக்கு பாயிண்ட்ல போடணு அவ்ளோதா
ஏங்க இப்ப இதனால இ பி பில் அதிகம் ஆகுங்களா
இ பி பில்லா ஒண்ணு ஜாஸ்தி ஆகாதுங்க கம்மியாதாங்க ஆகு உங்ளுக்கு பெட்ரோலுக்கு கம்பேர் பண்ற அளவுக்கு ஆகாது
உம் ஏங்க இப்ப நீங்க ஒரு மாசமா போடுறீங்க உங்ளுக்கு எவ்ளோ இ பி பில் வருது
நா தா போடலைங்களே நா தா ஒன் இயர்க்கு ஃப்ரீ சார்ஜிங் இல்ல அதனால நா வெளிய தாங்க போடுறே இது வரை போவே இல்ல வீட்ல
அப்படியா இது ஒரு நல்ல விஷயம் இருக்குதுங்களே இப்ப ஒரு வருஷத்துக்கு உங்ளுக்கு கவலை இல்லன்றீங்க
ஆமா ஆப் போட்டு குடுத்துருக்காங்க நாங்க எங்கனாலு சார்ஜ் போட்டுப்போ ஃப்ரீ சார்ஜிங் தா
அப்போ நீங்க உங்க கார் எடுத்ட்டு நீங்க எங்க வேணாலு சுத்தலா போலருக்கு
ஆமாங்க எங்கனாலு போலா எங்கனாலு போடலா அதனாலதான்ல்லா அடிக்கடி போயிட்டு வரோ வெளிய கொஞ்சோ
அப்போ ஒரு பெரிய டூரா பிளான் பண்ணுங்களே நாங்களு உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறோ
தாராளமா ஆனா வண்டில இடம் பத்தாதுங்களேங்க மூணு பேருக்கு தாங்க இடம் பத்துது
என்னங்க இருபது லட்சருபா காருன்றீங்க மூணு பேருக்கு தா இடோ இருக்குதுன்றீங்க
ஆமாங்க நா நீட்டி படுத்துருவே
ஓஹோ கார்லயே தூங்கிடுவீங்களா நீங்க
ஆமாங் ஏ நா சேர ரெக்லைனரா மாத்தி வுட்டுருவே ஏ பையனு ரெக்லைனரா மாத்திடுவா எல்லா படு த்ருவோ முடியு
அடக்கடவுளே
எங்வீட்டுக்காரு ஓட்டிகிட்டே தூங்குவாரு
ஒரு டிக்கில கூட எங்ளுக்கு இடோ இருக்காதுங்களா
டிக்கில இருக்காதுங்க நாங்க போ துணிமணில்லா எடுத்து வெப்போம்ல டூர் போறோம்னாப் பொருள்ல்லா சாப்பாடு அதெல்லா
அப்ப நீங்க ஏ ஏ கூட வராதுங்கறத நீங்க எவ்ளோ நாசுக்கா எனக்கு
அப்டி சொல்ல மாட்டாங்க அப்டி சொன்னீங்க கண்டிப்பா எங்க கூட வரணுனு தா எங்ளுக்கு ஆசங்க
நீங்க தா இட இல்லன்றீங்களே
இடம் தா இருக்க மாட்டேங்குதுங்க மனசு ஃபுல்லா இட இருக்கு வண்டியில இட இருக்க மாட்டேங்குதுங்க நீங்க ஓன்ன பண்ணுங்க உங்க வண்டி எடுத்துட்டு அப்டியே ஃபாலோ பண்ணி வந்துருங்க
ஏங்க எங்களுக்குனா பெட்ரோல் செலவாகு உங்களுக்கு தா பெட்ரோலு கிடையாது சார்ஜிங் இதுவு கிடையாதுல்ல அங்க
ஆமாங்க எங்களுக்கு பெட்ரோல் கிடையாது தாங்க நீங்க வந்துருங்க சேரி மணி வேற ஆகுது ஏங்க நா வேற வண்டி சார்ஜ் ஆஃப் பண்ணோங்க
சேரிங்க சேரிங்க
நல்லதுங்க
நல்லதுங்க அப்றோ கூப்படுறே
சேரிங்க